ஓ ஹலோ என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
அ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஓ சாப்ட்டாச்சு என்ன சாப்பாடு உங்க வீட்ல
இன்னைக்கு கடையில வாங்கிக்கிட்டோங்க நாங்க சப்பாத்தியு
அ இன்னக்கி வீக்கெண்ட் லாஸ்ட்ங்கிற இதனால கடையில தா உங்களுக்கெல்லா
அப்படி இல்ல இன்னைக்கு வந்து அம்மாக்கு முடியல கொஞ்ச டயர்டா இருக்கு அப்படின்னாங்க அதனால கடையில வாங்கிக்கிட்டோ
அப்படியா என்னாச்சு அம்மாக்கு
ஒன்னு இல்ல எப்போது போலதான் கொஞ்ச அசதியா இருக்கு அப்படின்னாங்க இன்னைக் க்கி இன்னைக்கு கடைல வாங்கிக்லாமா அப்படின்னாங்க அவ்ளோதா வேற ஒன்னு இல்ல நீங்களா எப்டி டயர்டே ஆக மாட்டிங்ளா
நாங்க டயர்ட்லா ஆகுவோ எனி டைம் அடிக்கடி நாங்க கொஞ்ச கொஞ்ச ரெஸ்ட் எடுப்போல அதனால பெருசா ஒன்னு தெரியாது அடிக்கடினா ரெண்டு மணிக்கு அந்த ஈவினிங் டைம்லா இருக்குமல்ல அந்த மாரி டைம்லலா நா நாங்க ரெஸ்ட் எடுப்போ அதனால பெருசா எதுவு தெரியாது
சூப்பர்மா
ம் ஓ
இன்னைக்கு நாள் எப்புடி போச்சு உங்குளுக்கு
இன்னிக்கி நாள் ரொம்ப நல்லாவே போச்சு
என்னென்னல்லா பண்ணீங்க
இன்னைக்கி வந்து சாட்டர்டேங்கறனால கொஞ்சம் போர் தான் நாளைக்கி சண்டே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் ஹஸ்பண்ட்டு ஹஸ்பண்ட்டு வீட்ல இருப்பாரு வேலைக் போக மாட்டாரு அவரு கொழந்தைங்கள்லா பாத்துக்குவாரு அவரு குழந்தைங்கள்லா பாத்துக்குவாரு நா நல்லாவே நாளைக்கி ரெஸ்ட் எடுப்பேனா அதனால ரொம்ப நல்லா இருக்கும்
அவரு வீட்ல இருந்துட்டாரே ஒரே குஷி தா
ஆமா ஆ ஆமா நம்ம ஃபுல்லா ஃபைட்ஸ் ஓர் சிக்ஸ் டேஸ் கிட்ட ஒர்க் பண்ணிக்ட்டே இருக்கோ லீவே இல்லாதவாருக்கு அவருக்கு ஒரு நாள் லீவு கெடைக்கிது அப்போ எனக்கு லீவு கெடைச்சிடும் அந்த மாதுரி ம் நீங்க உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி எல்லா தெரியுமா இந்த விவசாயம் பண்ணுவாங்கல்ல அதெல்லா பத்தி தெரியுமா
அந்தளவுக்குத் தெரியாதே
அந்தளவுக்கு தெரியாதுங்ளா எனக் அப் ஓரளவுக்கு தெரிஞ்சத் சு சொல்லுங்க எனக்கு அந்த ஓரளவுக்கு போட தெரியாது
என்ன ஒண்ணு கிடையாதுமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலந்துக்கும் நிலத்துக்கு ஏத்தாப்புல வந்து பயிரு அது விதைகள் இதெல்லாமே வந்து போடுவாங்க
ஆமா
து இந்த மாரி இதெல்லா பண்ணி அப்புறமேட்டு கடைசில எல்லா வெள்ளாம வுட் ட்ருது இந்த மாரி இதல்லா வந்ததுக்கப்புறோ ஒவ்வொரு இதா பண்ணுவாங்க
ஓ அந்த வெள்ளாமைனா என்னது
ஆ அது எனக்கு எப்புடி சொல்றதுன் தெரியில அது வந்து அது ஒரு நம்ம இது வப்பாங்க செடி வந்து நட்டு வப்பாங்க பாத்துருக்கீங்களா அதா நாத்து நட்றதுன் சொல்லுவாங்க
ஆமா
அது முடிஞ்சு கொஞ்ச நாளு அ நானு ஆ பாத்துருப்பீங்க அதுக்க அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சோ வெல்லாம வரு அதாவது எல்லா எடத்துலயு மொளைச்சு மொளைச்சு வரு
ஓ ஓ ஓ அது கொஞ்ச கொஞ்சமா மொளச்சு மொளச்சி ஒரு வெள்ள கலர் மாதிரியு மஞ்சள் கலர் மாதிரிய எல்லா வருங்களே அதுங்களா
ஆமா அதேதா அதேதா அதுதா வந்து கொஞ்சோ அந்த அந்த அந்த மாரி ஒரு சில சமயங்களதா வந்து ஏதோ வெள்ளாமன்னு சொல்லுவாங்க அது எதுன்னு எனக்கு சரியா தெரி தெரில வெள்ளாம வந்ததுக்கு அப்புறோ கலப்படு அந்த அறுத்து அ அறுத்து எடுத்ப்பாங்க
ஆ
நீங்க அத அதையு பாத்துருப்பீங்க
ஓ அதுதா நம்ம படத்தலேல்லா போ மோஸ்ட்லி எல்லாத்திலை காம்ப்பாங்ல பாட்டு பாடிட்டே நாத்து நடுறது அத வந்து இது பண்றது அறுத்து அத நெல்லு எவ்ளோ இருக்கு அப்டிங்கற மாரில்லா அளப்பாங்கல்ல அதுலா பாத்துருக்கே படத் துல பாத்திருக்கே நேர்ல லா எங் இங்க பாத்ததுல்ல அந்தி அந்த நெல்லு அறுக்குறதுக்கு ஒரு மிஷின் பெருசா போகும்ல அந்த மிஷின் வந்து சின்னதுலருந்தே அத அத பாத்தா ரொம்போ பயோ இப்ப வரைக்குமே அது பயோ தா உங்களுக்கு புரியுதா நா என்ன சொல்றேன்ட்டு முன்னாடி ஆ
பச்ச கலர்ல இருக்கு இருக்கு அந்த மிஷினு ரொம்ப பெருசா இருக்கு
ஆமா ஆமா அந்த பச்சக்கலர் உள்ள மிஷின் தா அது முன் ஒரு டைமு நா கொஞ்சோ சின்னதா இருக்கு போது அது கொஞ் நா போயிட்டு இருக்கு போது ரொம்ப பக்கத்துல வந்ருச்சு நா கொஞ்சோ தள்ளி தள்ளி போற அது பக்கத்துல வந்துக்ட்டே இருக் அது என்னமோ என்னதா முட்டு வர மாதிரி மோத வர மாதிரியே ஒரு பயோ எனக்கு அதுல இருந்து இப்போ வரைக்கிமே எனக்கு அது பாத்தாலே பயமா இருக்கு தூரத்துலருந்து பாத்தா பெருசா பயப்பட மாட்டே நா ரோட்ல போயிட்டுருக்கும் மோது அது வந்துச்சுன்னா செம பய செமையா பயந் வே நானு அது வந்தாலே நா அந்த இடத்துலயே இருக்க மாட்டே ரொம்ப தூர்த்துக்கு நடந்து ஓடி வந்துருவே இப்ப பெருசாயிட்டே அத பாக்கவே பாக்கவே இல்ல கொஞ்சோ கூட பாக்கவே இல்ல
புரியுது அதுவு இன்னு வந்து உங்களோட உங்களுக்கு அந்த தாக்கோ வந்து இன்னு இருக்கு
ம் அந்த இது நினப்பு இன்னுமே இருக்கு நா மாடி தோட்டோ வச்சிருக்கே மாடி தோட்டத்துல மாடி தோட்டம்னா அ ந்த டவர் போட்டு இந்த இது பேகுல லா வச்சுருப்பாங்களே செடியெல்லா வச்சுருப்பாங்களே நறையா ரோஸு காய்கறி பழங்கள் அது எல்லாமே வீட்லயே
அப்டிங்களா சூப்பர்
அதுல அதுக்கு ஒரம் போடுறதுக்கே நறையா ஒரம் தயாரிச்சுட்ருக்கு வீட்லயே யூடியூப் பாத்து இந்த முட்டப் ஆ முட்ட வெங் ங்காயோ டீதூளு அதெல்லா வச்சு இது பண்ணுவாங்க பதப்படுத்துவாங்க பதப்படுத்தி அத வந்து உரமாக்கி போடுறது ஒவ்வொரு இதுக்கு போடுவோ நறையா நா மோஸ்ட்லி காய் காய்கறி ஃப்ரூட்ஸ்ஸு அதெல்லா வெளில வாங்குனதே இல்ல எல்லாமே நா‌ பண்றது நா வீட் வீட்லயே எல்லாமே வாங் எடுத்துக்குவோ கடயில போய் வாங்குற மாதிரி கத்திரிக்கோள் எடுத்துட்டு போய் ஒரு கூட எடுத்துட்டு போய் அதுலயே பறிச்சு பறிச்சு பறிச்சு பறிச்சு எடுத்துட்டு வந்துருவோ
இயற்கையோட ஒன்றி வாழ்றீங்க கண்டிப்பா நா ட்ரை பண்றே நீங்க அக்ரிகல்ச்சர பத்தி கேட் டீங்கல்ல
ஆமா
அதுல ஒரு விஷயோ சொல்ட்டா உங்குளுக்கு
ம் சொல்லுங்க தெரிஞ்சுக்குறே
அதாவுது வந்து பாத்தீங்கனா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கனா வந்து ரெண்டு சீசன்ட்ருக்கு அக்ரிகல்ச்சர பொறுத்த வரைக்கு
ஓகே
அதாவது இந்த அ அரிசி கோதுமை
உம்
அப்றோ அந்த விதைகள் இந்த பச்சப்பயிர் இந்த மாரி இதெல்லா இருக்குல
ஆமாமா
இதெல்லா ஒரு சீசன்ல போடுவாங்க இத வந்து காரிஃப் சீசன்னு சொல்லுவாங்க காரிஃப்
காரேஸ்
காரிஃப் கே எஹச் ஏ ஆர்
ஓகே ஓகே
இது வந்து பாத்தீங்கனா ஜூன் மாசத்துல இருந்து ஜூலை மாசத்துல வந்து பாத்தீங்கனா அந்த வெத போடுவாங்க ‌
ஓ அதுல அப்பனா இப் இப்பதா ‌இந்த மாசத்துல தா போட்ருப்பாங்க
ஆமா அறுவட பண்றது வந்து பாத்தீங்கனா செப்டம்பர் அக்டோபர் அந்த மாரி அந்த சமயம்
உம் ஃபைவ் மந்த்த் இல்லன்னா போர் மந்த் ஃப்ரெண்டு வரு
ஆமா கண்டிப்பா
உம்
இன்னொரு வகையு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கோதும
ஓ
இந்த கோதுமை இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப போடுவாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டிசம்பர் மாசம் வந்து அத வந்து வப்பாங்க அப்டியே போட்டு விடுவாங்க
உம் அந்த கோதுமைங்கிறது வந்து இப்போ கோது துமை இருக்குல்ல ஆமா கடையிலெல்லா கோதும சொல்லிட்டு ரேஷன் கடையில தா வாங் குவோல அந்த கோதுமத கோதும தா வெதையா இல்ல அதுக்கு வந்து வேற எதாவ்து வெத இருக் ங்களா
ஆஹ் அதுதா வெதையே
ஆஹ் கோதுமைதா வெதையே ஓக் கே ஓகே அது ரொம்ப நாள் டவுட்டு
இல்ல இல்ல அதுதா கோதுமை தா அத வந்து கொஞ்சோ பதம் படுத்தி போடுவாங்க அத அப்டியே போட மாட்டாங்க
ஓகே ஓகே ஓகே பதப்படுத்தினா எந்த மாதிரி பதப்படுத்துவாங்க
யே அது பதம் படுத் ங்கன்றது மட்டுதா தெரியு எப்டி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல
சேரி சேரி வேற யாருடையாவது தெரிஞ்சவங்கள்டிட்ட நா கேட்டேன்னா உங்களுக்கு நா சொல்ற இப் அப்டிதா பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நீங்களும் யார்டையாவது கேட்டு இருந்தா சொல்லுங்க மறக்காம
கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் டிசம்பர் மாசம் போட்டு மார்ச் ஏப்ரல் மாசம் தா எடுப் பப்பாங்க
ஓ கோதுமைய வந்து
ஆமா
ஓகே ஓகே ஓகே
இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சீசன் இருக்கு இந்த ரெண்டு சீசன் இல்லாம பொதுவான சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சீசன்ஸ்லா இருக்கு
உம்
அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் ட்ரீ எல்லாபாத்துருக்கீங்ளா ரப்பர் மரங்க எல்லா
ஆமா கேள்விப்பட்டிருக்கே பாத்ததுல்ல பெருசா
இந்த கேரளா பக்கோ எல்லா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பேஃமஸ்சு அதுல்ல அதுக்கு தனியா ஒரு எடம் இருக்கு ஒரு இது இருக்கு காட்டன் காட்டன் இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா அது தனியா இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கமர்ஷியல்ல வந்துடு
ஓ
இதெல்லாமே வந்து விக்கிறது ரப்பரா இருக்கட்டு ஆமா நெசவாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டன் செடி அந்த இது இளவம் பஞ்சு பஞ்சு வர்றது அந்த இது இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து அவுங்குளோட வேலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோன்றதுனால அவுங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் போடுவாங்க
ஓ இந்த எடத்துல போட்டாதா அது வந்து வளரு அப்டிங்கிற மாரி எல்லா இருக்குமே அந்த மாதுரி போடுவாங்க போல இல்லைங்ளா
ஆமா சரியா சொன்னீங்க அந்த இப்போ வந்து ரப்பர் மரங்கள்ல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச குளிரான இடங்கள்ல போடணு கேரளால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்ட விட குளிர் வந்து கொஞ்ச நல்லா இருக்கு ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹில்ஸ் அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பக்கோ வரு அது அதனால அது அங்க போடுவாங் ன
ம் சேரி பிரதர் இருங்க பைய வேக்கப்பாயிட்டா நா பாத் ட்டு வரே கால் பண்றே உங்களுக்கு